ம் ம் வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க தோழி நல்லா இருக்கே நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக் ஏ
நல்லா இருக்கே சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டாச்சி தோழி
என்ன சாப்பாடு
இரவு பாத்தீங்கன்னா அந்த இது இருக்குல அது பேரு இன்னா சொல்லுவாங்க ம் அத் த்தோ நூடுல்ஸ் சொல்லுவாங்கல்ல தோழி அது வ வாழ தண்டு சூ சூப்பு தோழி
ம் சூப்பர் சூப்பர் நல்ல சாப்பாடுதா சாப்பிடுங் ன்ன வாழதண்டு சூப்பு அ த்தோ நூடுல்ஸ்சு சூப்பர் வேற லெவல் தோழரே
நாமாங் தோழி ஆமா ம்
வே இயற் அதாவது இயற்கை சீட் சீற்றத்த பத்தி நம்ம பேசுவோ என்னன்னா அந்த அ பஸ்ட் பஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சுனாமி வந்துச்சு ரெண்டாயிரத்தி நாலுல தானே
ம் ஆமா தோழி இரண்டாயரத்தி நாலுதா ம்
சுனாமி வன்ச்சி எவ்வளோ உயிர்கள் போயிர்ச்சி பத்தீங்களா அது எந்தெந்த ஊருன்னு தெ தெரியுமா உங்ளுக் ஞாபக இருக்கா
வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் காரைக்கால் புதுச்சேரி சென்னை சென்னை கூட அந்தலவுக் இல்ல இந்த சைடு புல்லா தோழி ம் வேதாரணையு ம் எல்லாமே சேரி ஃபுல்லா ம்
அதெல்லா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது
இல்ல தோழி அப்பிடி யாரு இத ஆவலா தோழி இல்ல இல்ல
அது மாரிதா தோழரே அதுக்கப்புறோ இந்த கொரோனா வந்தது பத் டிங்ளா அதுல வந்து ஆ ஆமா சொல்லுங்க தோழரே
அதுல பாத்தீங்கன்னா தோழி அவ்ளோ பேர் இதாயிட்டாங்க எறந்துட்டாங்க என தெரிஞ்சவங்க நெறையா பேரு
ஆமா ஆமா எங்களுக்கு வந்து ஒரு தெரிஞ்சவங்க வந் து ஒரு சாரு ஒருத்தர் இருப்பாங்க அவுங்க வந்து எப் போதுமே நாங்களா ஒரே தெருவுல எல்லாம் இருந்தப்போ அவரு வந்து பாத்தீங்கன்னா பசிக்குன்னு என்ன என்ன பண்ணுவாரு எங்களுக்கு எல்லாருக்குமே சாப்பாடு வாங்கி குடுப்பாரு ஒரு விசேஷ நாள் வந்தாலும் செரி அவுங்கல எடத்துக்கு நாங்க போனால் செரி வெஜிடேரியன் கூட கெடையாது நான்வெஜ்ஜி தான் எல்லாருக்குமே வாங் குடுப்பாரு
அதா அதான் புரியிது ம்
அப்பறம் இந்த தீபாவளி பொங்கல் வந்தா பொடவ அம்மாரி எல்லாத்துக்கும் வாங்கி குடுப்பாரு நல்ல மனுஷன் அவரு பாத்தி இங்கன்னா நல்ல பே வ ரெண்டு பேருமே நல்லா கவுர்மெண்ட் வேலைல உள்ளவங்க
ம் புரியிது தோழி
க அவுங்க பச ங்கனுங்க ரெண்டு பேரு ஆ ஒரு பையன் வந் து கல்யாண ஆயி செட்லாயிட்டாப் பில இன்னொரு பையன் வந்து பாத்தீ ங்கினா ரொம்ப அதாவது அடிமட்டத்துக்கு ஏழையா போயிட்டா ப்ல ஏன்னா வந்து அவுங்க சொத்துக் கள்லாம் வந்து அவங்க சித்தப்பா மத்தவங்கல்லாம் வந்து அபகரிச் ச்சாங்க அவரு எறந்த கையோடையே வித்துட்டு அங்க போலரு க்கு அந்த பையனுக்கு யாருக் கிட்ட போச்சு என்ன போச்சு எதுவுமே தெரில இன்னைக்கு வந்து சொந்த வீடு ம் இல்லாம எதுவுமே இல்லாம ஆ ரூம் எடுத்து தங்கிட்டு வேலைக்கு போயிட்டு வந்துகிட்டுருக்கு தாங்க அவுங்க பைய அவரு வந்து பாவோ இந்த கொரானா ஊசி போட்டு போயிட்டு வந்தா நெ வந்ததுக்கு அப்றோ அவருக்கு இந்த மூச்சு திணற அது மாரி ஹாட் அட்டாக் மாரி வந்து எறந்துட்டாரு அவுங்க ஒய்ஃபும் பாத்தீங்கனா ஒரு நாலு நாள் கழிச்சு அந்த அம்மாவு இறந்துருச்சு
ம்ம்ம் புரியுது புரியுது தோழி அவ்ளோ உம் அவ்ளவு நல்லவர் முள்ளி வேகம்
நல்லவங்களுக்கு அப்டி சாவு பாவோ இத போயி நாங் ளம் யாருமே பாக்கவும்ல்ல அவங்கள யாரையுமே பாக்க வைக்கல அ அது அப்ப ஹவுஸ் அரெஸ்ட் சுமாரிலல்ல எல்லாரையு வச்சிருந்தாங்க அவுங்க பிள்ளைங்களே பாக்க முடியலையா அதாவது பேக் பண்ணிட்டாங்களா அப்டியே பேக் பண்ணி அவுங்களே கொண்டு போ போய் எரிப்பாங்கல்ல ஆஸ்பத்திரிலயே அந்த மாரி பண்ணிட்டாங்களா அந்த அவுங்க குடியிருந் பகுதிக்கே கொண்டு வரலிங்க அந்த மாரி மாரி அவ்வளவு ஒரு நல்லவங்கள எல்லா கடவுள் வந்து அப்புடியே பண்ணிருச்சு யார் முகத்துலயு முளிக்க கூட விடாம என்ன பாவம் பண்ணாங்களோ அது மாரி எறந்துட்டாங்க இன்னொருத்தவங்க பாத்தீங்கனா ன்ன இந்த வீடா இருக்குது எங்க ஊரு பாத்தீங்கன்னா அவுங்க குடும்பத்ல்ல ஒரு ஒருத்தர் கூட இல்ல
ம் அதா அதா அதா நீங்
இன்னிக்கு அவங்க வீட்டு வாடக அதெல்லா வந்து அவ் உங்க அந்த வீட்க்காரரோட உறவினர் வாங்கி க்காங்க அவங்க வாடகைய ஆ அந்த மாரி உயிர் சேதமானதுனால அந்த குடும்பமே அழுஞ்சு போச்சு பெரிய பெரிய நடிகர் கெல்லா பாத்தீங்கன்னா வெச்சுக் கோங்களே நறையா பேரு நல்லப் பிரபலமானவங்களா அந்த கொரனா டைம்ல நறையா பேர் எறந்து போயிட்டாங்க நமளுக்கு தெருஞ்சவங்க ஆமா முக்கியமானவங்க லா பாத்துகிட்டு இந்த கொரனா டைம்ல எறந்துருக்காங்க எவ்ளோ பாதுச்சுருக்கு பாருங்க அதுக்கப்புறோ கொரனா ம் ஆமா ஆமா கொரனாக் டைம் முடுஞ்சு அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா இந்த வயநாடுன் ஒண்ணு வந்துது பாத் தீங்கிளா இயற்கை சீற்றங்குறது எவ்ளோ ஒரு பாதிப்பு அது பாத்தீங்களா
ம் ஏ கேவிப்பட்ருக்க தோழி நிலச்சரிவுல அவ்ளோ வீடு எல்லாம் அவ்ளோ இது ஆயிருச்சு தோழி அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறுக்கு மேற்பட்டோரு எறந்துருக்காங்க ஐநூறு ஆயிரோ மேற்பட்டோர்
ஆமா ஆமா நைட்டு தூங்கிட்ருக்கும் போது து திடீர்னு வெள்ளோ வந்து அவங்கள எல்லா அடுச்சுட்டு போயி அது மண்ணுக்குள்ள பொதஞ்சு அதா அந்த கொழந் கொழந்தைங்கல்லா பாத்தீங்கன்னா கை தனியா கால் தனியா தோண்டி எடுத்தாங்க அந்த அளவுக்கு மோசமா இருந்தது அதுக்கப்புறம் ஏ சீறறம் பாத்தீங்கன்னா இந்த விமானத்துல போனாங்க
ஆமா தோழி மாத்தலா ஏ எல்லா பயணிகளும் மு முக்கவாசி பயணிக
அவ்ளோ பேரு பைலட்ல இருந்து எல்லாருமே இறந்துட்டாங்க அது ரொம்ப கொடுமை ஒருக்கு பேமிலியே ஃபுல்லா பாதி குடும்பமே அழிஞ்சே போச்சு அதுல ம் அது இறந்து அதுக்கப்ற பாத்தீங்கன்னா இந்த இப்ப ஏதோ ஒரு இதுல எல்லாரு கப்பல்ல போயிட்டு இருக்கறாங்க கப்பல் அப்புடியே கவுந்துருச்
ம் ஆமா தோழி நீங்க ராஜ ராஜஸ்தான்லயே இங்க சொல்லிங்க ராஜஸ்தான் போயி ம்
இப்டி வந்து இயற்கை வந்து இவ்ளோ லாக் இதயு வந்து பண்ணிருச்சு
ம் சரி சரி சரி
இதெல்லா ரொம்ப கொடும்
ம் ஆமா தோழி அதாலா ரொம்ப சிரமம் தோழி
அ வீடும் இல்லாம ஒண்ணுமே இல்லாம இன்னைக்கு இருக்கிறாங்கல்ல
ம் ஆமா தோழி
ம்
அவ்ளோ மக்கள் தோழி ம் அவ்ளோ மக்கள் பாத்தீங்கன்னா எறந்து அம்மா அப்பா இருந்து புள்ளைங்க மட்டும் கொழந்தைகள் மட்டு ரொம்ப இதாயி சில இதுல பாத்தீங்கன்னா கொழந்தைங்க இருந்து ரொம்ப பேர் அழிவா ஆகிருச்சு தோழி
ஆமா மா மா இந்த வருஷம் மழ வெள்ளோம் போம் ம் இந்த நெருப்பால நெறைய இதாயிருக்கு அப்புற பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க போரு ஈரான் ஈராக் போர் நடக் தது பத் பத்தீங்களா எவ்ளோ அணுகுண்டு தாக்குதலு அதுல எத்தனையோ பேர் பலியாயிருக்காங்க
ஆஹ
போர்ல பாத்தீங்ளா நெறைய பேரு போர்ல பழியாயி அதுல ஆயிரக்கணக் காண பேரு ஈரான் ஈராக் சண்ட நீ க்கவே இல்ல உம் அதனால எவ்ளோ டீசல் வெல பெட்ரோல் வெல எல்லா ஏறி போய் ஏன்னா இன்னைக்கு ஹோட்டலே பாதியா இழுத்து முடிட்டு கொண்டுட்டு போயிட்டானுங்க அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு நெறய பேரு பெரிய பெரிய காலேஜ்லல்லா கேண்டீன் இருக்கு பாத்தீங்களா அதெல்லா இழுத்து மூடிட்டாங்க ஏன்னா வந்து இது எரிவாயு கெடைக்கல பற்றாக்குறைனால அதுவும் போச்சு சப்ப எல்லாமே வந்து ரொம்ப இதாயி போச்சுங்கப்ப நஷ்டத்துக்கு மேல நஷ்டோ நீங்க வேற என்ன ரி இதெல்லா பாத்தீங்க
அதனால அதுலயே பாத்தீங்கனா பறவை விளங்குத எர் ரசித்து இது வந்துச்சு இ கேரளாவ்ல வந்து நிலச்சரிவு அதுல
உம் இந்த புற நாள எல்லா வந்துச்சுன்னு சொன்னாங்களே என்ன அது எச்சி துப்பு புறா எச்சினால இறந்தாங்கன்னு சொல்லுவாங்கல்ல
ஆ இன்ன வரயு நம்ம ஊர்ல இல்ல அழுஞ்சது உம் உ ச குருவி அதுக்கப்றோ காகம் காக் ஆ குரு பல குருவிகள் வந்து எல்லா அழுஞ்சுருச்சு தோழி இல்ல அதுவு இல்லாம நிலச்சரிவுல பாத்தீங்கனா பேரடி அவ்ளோ இது மிருகோ காண்டா மிருகோ புலி கரடி சிங்கோ உம் அவ்ளோ மாடு தோழி உம்
ம் ஆடு மாடெல்லா
ம் எல்லா அத வெச்சுதா அவங்க பொழப்பு‌நடத்தி வருமானோ இது பண்றாங்க அது இல்லாம ரொம்போ சிரமாயிருச்
பொருளாதாரமே போயிருச்சு அதுல வீடே இல்ல அங்களோடதெல்லா
ம்
அவங்களுக்கெல்லா என்ன குடுத்தாங்கன் தெரில ஒன் ஒண்ணுமே இல்ல வீடு வாசோ எதுமே இல்லாம இருக்காங்க சுனாமில அதே மாரி ப புள்ளைங்களான புள்ளைங்க என்னமா அவங்கள எல்லா பொதச்சு அங்க வெச்சுருக்காங்க இந்த வருஷோ வந்தா எல்லாரு அவங்களுக்கு நினைவு நாளு ப இது பண்றாங்க
ம் புரிது புரிது தோழி
ம் அப்புறோ பாத்தீங்கன்னா நறையா இந்த ஏக்ட் ஏக்ஸிடெண்ட் ஆவுறாங்க நறையா அப்டியே ஏம் ம்மா அந்த பாலியல்ன் சொல்லி அ இதுல என்னான் தெர்ல ஒரே அங்கங்
ஆ அழிவு இது மாரி சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலயே அ ரெண்டாயிரத்தி பன் பன்னெண்டுலயே பாத்தீங்கன்னா உலக அழிவு இருக்கப் அப்பவே சொல்லியிருந்தாங்க அறிவியல் ஆராய்ச்சி எல்லா எதோ அப்டி இப்டி நம்ப தப்புச்சு இவ்ளோ நாளா வந்துட்டு இருக்கோ தோழி ம் அது பாத்தீங்கன்னா பா பாதி பேரு இதாயிடுறாங்க ஒரு நாளைக்கு நறையா தினசரி ரி லட்சக்கணக்கல பேர் எறக்குறாங்க தோழி எறக்குறாங்க லட்சம் பேர் பறக்குறாங்க அப்டி போயிட்ருக்கு
அதா ஏ ஃபுல்லா அழிவுகள் வருது எதனால அப்டிங்குறது
இதெல்லா இது பண்ணிடற தோழி எல்லா நம்ப எல்லாத்தியு அழிச்சிரு காட்டு விலங்கு மேழுகா மரங்கொடி திரி இல்லாட்டி என்னால அப்பிடி இப்ப ரொம்ப ரொம்ப பேர் பருவீங்டேலே பத்திங்கன்னா எல்லா மா உட்டரமாிடிச்சி பாத்தீங்களா பனி காலத்துல பனி பெய் முடிச்சி வெயில் அடிக்குது வெயில் காலத்தில மழை பெய்யுது மழ காலத்தில்ல பணியடிக்குது அதுக்கப்புறோ அப்பிடி மா வெயில் அடிக்கி இப்பிடி மாரி மாரி எல்லா இவ இப்பிடி பருவநிலை மாற்றம் ரந்திச்சி ம் ம் ம் இப்பருவ நிலையிலே ரொம்ப புரிலாவது ம் மக்களுக்கு இப்பின்னா இந்த மாதத்துலதா அவுங்க அவுங்க ஒரு இது மாரி பண்ணிட்டுருப்பாங்க பாத்தீங்கன்னா அந்த மாதத்துல பாத்திங்கன்னா இப் பனி அடிக்குது வெயில் அடிக்குது மழை பெயுது எல்லா மாறி மாறி அத ரொம்ப இதா ஆயிட்டு போயிட் ர் தோழி உலக அழிவுக்கு காரணமாரி அந்த மாரி போயிட்டு இருக்கு
போக்குவரத்துல்லா ரொம்ப ந அதிகமா ஆயிப்போச்சி எங்க பாத்தாலு ந ஒரே நெரு க்கலமா ஒரு மாரி போயிட் இட்ருக்குது டூவீலர் ஜாஸ்தி காருங்க ஜாஸ்தி ம்
ஸ்ங்க ஜாஸ்தி எல்லா பேருந்து ஆ லாரி இல்லாமே அது இதாவு தோழி
ஆமா அ திகமா இருக்கு நெருக்கடி ப்பிடியா ஆய் போச்சி
நெருக்கடியில நம்மல எங்கியு நவுர முடியலா அந்த மாரி இருக்கு
காலையில பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போறதுகுகலாம் வரும் வந்து ரொம்ப இதா இருக்
ம் போக்குவரத்து நெரிசலாகி உள்ள இது பண்ண முடியல தோழி நம்பளால காலையில ஒரு மூணு மணி நேரம் ஏழு மணில இருந்து ஆ பத்து மணி வரையிலும் பாத்தீங்கன்னா எங்கேமே நம்ம போக முடியாது அந்த மாதிரி கூட்டம் ஆயிச் சு அது இல்லாம அதனால போக இதெல்லாம் மாச போடுறனால மக்களுக்கு ரொம் ப பாதிப்பாகுது தோழி பேரழிவு விட இதுல நம்மளுக்கு வந்து ரொம்ப இதாவுது ம்ம்
சுற்றுப்புற சூழல் எல்லாம் ரொம்ப பாதிச்சு
இது மட்டும் இல்ல அது ரோடு வந்து ரோடு சரியில்ல ரோடு சரி மலையாளம் சேப்பீங்கன்னா மலையாளம் இருக்கு எங்களோட வீட்டுக்குள்ள வந்து விளயாடனும் நல்லாவே கேக்குது ப்ரோ வீட்டுல வாங்கி வைப்போமா கடைக்கு வந்து பத்து அ பத்துதடவை இருந்து தரும் போக கூடாது முடி ஒரு தடவ போறமா வார்த்துக்கு வாங்கி வச்சுடேன் மழை வெளியில எங்கயும் போவலேயே இடி மின்னல் மின்வெட்டு எல்லாம் நடந்துட்டு இருக்கு அதனால நம்ம வீட்டுல எல்லாமே வாங்கி வச்சுட்டா அவ்வளோ நல்லது தோழி
இப்ப என்னமோ எங்க ஊர்ல மழை பெய்யுது உங்க ஊர்ல மழை பெய்யுதா
இல்ல தோழி எங்க ஊர்ல மழை பெய்யுரது இல்ல உள்ள காட்டடியா இருக்கு காட்டடி காலமா போயிட்டு இருக்கு தோழி
எல்லா ஊர்லயும் தான் மழ மழ
ம் அதான் தோழி எங்க ஊர்ல போன வாரம் மழை பெஞ்சுச்சு இந்த வாரம் இல்ல தோழி ம் இந்த வாரம் அந்தளவுக்கு இல்ல
வெளுவ